ஓ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதாங்க ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
செரி சவுண்ட்லா கரெக்டா இருக்குல்ல சவுண்ட் ச கரெக்டா இருக்குல்ல ஆ சு ம்மாதா இருக்கே ஆ சரி சரி நா சும்மாதா இருக்கே நீங்க
நானு சும்மாதா இருக்கே என்ன ப ம் ஓகே ஓகே என்னா சாப்ட்டீங்க
நா வந்து இது வெஜ் பிரியாணி சாப்ட்டே
சேரி தயிர்சாத தி தயிர் சாதம்
ஆ செரி செரி கேக்குது கேக்குது ஆ ஆ உங்களுக்கு சமைக் கிறதுல எது ரொம்போ பிடிக்கு கேக்குதாஸ்
பிரியாணி
வெஜ்ஜா மட்டனா பீஃபா சிக்கனா உங்கள தா உங்களுக் கொஞ்சோ நெட் ஒர்க் கடைக்கலன் நனைக்கிறே அப்பப்போ உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருது
இப்ப கேக்குதா
கேக்குது அப்பப்போ நின்னுடுது கொஞ்சோ அதா சொல்ற
செரி
ஆ சொல்லுங்க கொஞ்சோ பாத்துக்கோங்க அத மட்டு மட்டன் பிடிக்குமா செரி சொல்லுங் சொல்லுங்க கொஞ்சோ லா சொல்லுங்க
ஆ செரி சொல்ற ஃபஸ்ட்லந்து சொல்ற ஆ செரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு
ஆ
அ சைஸ் எடுத்து வச்சுக்கணு ஆ தக்காளி வெங்காயோ அப்புறமா புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்ட ஆ பட்ட லவங்கம் அப்புறமா வந்து சிக்கன் இல்லன்னா சிக்கன் செய்றது இருந்தா சிக்கனு மட்டன் இல்லன்னா பீஃபு அதெல்லா வாஷ் பண்ணி அது வந்து வெந்துரு காதுல்ல அதுக்கு வந் து குக்கர்ல போட்டு ரெண்டு மூணு விசில் வந்தா
சேரி அது எதுக்குனா வேக அ அப்டியே போட்டா மட் மடன் போட்டா வேகாதனால பீஃபு மட்டன் மட்டு சம ச்சா ஃபஸ்ட்டு குக்கர்ல போட்டு ரெண்டு விசுலோ மூணு விசுலோ போட்டு வேக வச்சிர்னு கொஞ்சோ
ஆமா கரெக்ட்டு அப்புறமா வந்து தயிர் எடுத்து வச்சுக்கணு லெமன்
ஆமா தயிரு
வந்து பிலிஞ்சு வச்சு
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கொஞ்சோ நெட்ஒர்க் கெடைக்கிற மாரி பாத்துக்கோ தா கேக்குதா கேக்குதா முல் நா சொல்றது ம் சொல்லு ஆ செரி சொல்லுங்க
அப்புறமா வந்து பிரியாணி மசாலா அ
சின்ன சின்னதாக நார்மலா கட் பண்ணா போது தாங்க
நார்மலா கட் பண்ணாவே போது ஏன்னா அது வதக்கிரோல வதக்கும் போது அது அந்த லெவலுக்கு வந்துரு அதுக்குதா அப்புறமா வ ஃபஸ்ட்ட் வந்து எண்ணெ போட்டுர்ணு எண்ணெ போட்டுர்ணு ஃர்ஸ்ட்டு அப்புறமா பட்ட லவங்க எல்லா போட்டுர்ணு
எண்ணெ எப்படி பாம் ஆயில் போட்லாமா ரீஃபைல்டு ஆயில் போட்லாமாங்க
உங்க இஷ்டோந்தா
கூட்டா நல்லா இருக்கு
எனக்கு அது தெரியாது நா எண்ண மட்டுதா போடுவே ஆ
சரி சரிங்க ஆ
அப்புறமா வந்து வெ அ பட்ட லவங்கம் அதெல்லா போட்டு அப்புறமா வந்து கட் பண்ணி வெச்சிருக்க வெங்காயத்த போட் டு நல்லா வெதக்கணு நல்லா அது மெரூன் கலர்ல ஆயிர்ணு அப்புறமா அது வெதக்கி ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்னு நல்லா நெறையவே போட்னு ஏன்னா ஃபிளேவர் அப்டிதா நல்லா இருத்து இல்ல தனித்தனியவு போட்லா உங்களுக்கு எப்டி வசதி இருக்கோ அப்டி போட்டுக்கலா
சரி
அது போட்டு நல்லா வதக்கணு ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து போயிட்ணு அப்புறமா வந்து ஆமா போயிட்ணு அப்புறமா வந்து தக்காளி போடணு தக்காளியு நல்லா வந்து வதக்கி தூள் தூளா ஆயிட்ற மாரி பண்ணு ஏன்னா சாப்புடும் போது அது வாயில வாயில வருல சில பேருக்கு அது புடிக்காது அதுக்காக ஆமா அதுக்கு வந்து அது பண்ணிட்ணு அப்புறமா வந்து ஆ மசாலா எல்லா
ஒரு அஞ்சு நிமிஷ அதுக்குன்னா போதுமா அப்டியே தக்காளி வெங்காயோல்லா போட்டு அஞ்சு ஆறு நிமிஷ ஓகே சரி ஆ
அந்த மாரி பண்ணிட்டு மசாலா எல்லா போட்டுர்ணு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்ணு
சரி
அப்புறமா வந்து மட்டனோ சிக்கனோ ஃபீபோ எதோ ஒண்ணு போட்டு அதுவு நல்லா இது நல்லா வதக்கிட்டு தண்ணி தண்ணி போட்டு நாங்க தயிரு அப்புறமா வந்து ரெண்டு ச் ரெண்டு லெமன் போட்டா போது
சரி
அது வாச்ன ம் வாசன நல்லா இருக்கு அதுக்கு அப்புறமா வந்து கலர் வந்து எப்ப போட்னுனா இப்போ சாப்பாடு வந்து
அது நம்மளுக்கு ஆப்ஷனல் தானே கலர் நம்மளுக்கு வேணுனா போட்டுக்கலா இல்லாட்டி
இல்ல அது போடணு இல்லன்னா டிம்மா ஒரு மாரியா இருக்கு
அப்டியா கலர் சாப்புட
நறைய பேர் இல்ல இல்ல அது வந்து நறைய பேர் போடுவாங்க கலர் கலர்லயு செய்வாங்க பிரியாணி பச்ச, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு நால் கலர் ஹைத்ராபாத் பிரியாணி சொல்லுவாங்க
அது தெரியு அது வெள்ளியா இருக்கு
இலயு இருக்கோ
ஃபிளேவர்ஸ் வந்து கலந்து இரு க்கு அது ந எங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி அது வந்து ஆ ஊர்ல கிராமத்துல எல்லாம் பண்ணுவாங்க டிஃப்ரெண்டாப் பண்ணுவாங்க நா அப்போ சாப்ட்டுருக்கே பெங்களூர்லெல்லாம் பண்ணுவாங்க அது அப்றமா வந்து அதெல்லாம் போட்டு அம் அரிசி வந்துக் போட்டு
அரிசி நீங்க எப்பிடி அரிசி தனியா ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு போடுவிங்களா இல்ல வெறு அரிசி மட்டும் போட்
ரெண்டு கிலோ கேளுங்க ரெண்டு கிலோ பீஃப்னா
ஆ
ரெண்டர கிலோ வந்து அரிசி இருக்குணு அப்போதாம் பதமா இருக்குமா
அப்பிடியா செரி நா அது கேக்கலங்க நா என்ன கேக்கறன்னா இப்
போ ஆ சாப்பாடுத் தனியாவ இதுப் பண்ணிட்டு அதுக்கப்றோ சாப்பாடு அப்டியேப் பிரியாணில போட்டுட்டு தம் விடுவாங்க அது ஒரு மாரி இருக்கு இன்னொரு வந்து வேர்
பிரியாணி சொல்வாங்க அது வந்து தம் பிரியாணி ஆ அது வந்து நீங்க சொல்றீங்க அது வந்து தம் பிரியாணி இது வேற இதுதாம் மோஸ்ட்லி பண்வாங்க
புடியா செரி செரிங்க ம் எங்க வீட்லலா அப்டிதா தனித்தனியா செய்வாங்க நல்லாருக்கு டேஸ்ட்டு
எங்க வீட்லியும் பண்வாங்க
ஆ
ம் அது வந்து ம மண்டபம்மெல்லா இருக்குல்ல அங்க ஆடர் அப்ரிலா வந்துச்சுனா அவுங்க தம் பிரியாணிப் போட்டு விட்ருவாங்க இல்லனா எப் ப்டி கஸ்டமர் சொல்றாங்களோ அந்த மாரிப் பண்ணிக் குடுத்துடுவாங்க
சேரி செரிங்க
செரிங்க சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்க
அதா அது அரிசிப் போட்டு தம்ம அட் ஆயிடு அப்றமா ம் அதுக்கு சிக்கன் பக்கொடா இல்லனா பீஃப் பொக்கடா அதுக் கூடப் பண்ணி வெச்சுக்கிலா
போடுவிங்க என்ன
சிக்கன் பொக்கடா வந்து நல்லா வாஷ் பண்ணி வெச்சிருப்பே
ஆ செரி
ஃபஸ்ட்டு வந்து ஆ லெமனு அம் லெமனோ சிக்கன் வாஷ் பண்ணும்போது நா லெமன் ஆட் பண்ணுவே எனா கட்டியாப் புடிக்கும் சொல்லி மசாலா வந்து நா லெமன் போடுவே அதுவு சிக் க்கன் சூடு இல்ல சிக்கன் சூடுப் போனோனா எங்க அம்மா வந் து லெமன்தா இதுப் பண்ணி வெச்சிருப்பாங்க இரே லெமன்ல வந்து ட்ரைப் பண்ணி வெச்சிருப்பாங்க
ஆ
லெமன் போடுவே அப்றமா வந்து ஆ இது அதெல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டுப் பிறக்கு என்னப் பண்ணுவே அ பாப்கார்ன் சிக்கன் பவுடர்னு சொல்லி ஒன்னு வரு அது போடுவே கொஞ்சோ அப்பறமா உப்பு உம் கெடைக்கு உப்பு மிளகா எல்லாம் போட்டு மிளகா எல்லா போட்டு நல்லா ஆ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் கொஞ்சொ போட்டு அப்பறமா தயிர் போடுவே நா தயி ரு லெமன் ஒ ஒண்ணு ஆ அந்த மாரி எல்லா பண்ணி ட்ரைக்கு வெச்சிருவே நல்லா பிடிக்கணுல்ல மசாலா அதுக்கு அப்பறமா உம் ஆமா ஆமா அந்த மாரி பண்ணி வெச்சிருப்பே
சரி என் வாய்ஸ் உங்குளுக்கு கேக்குதுல்ல சுத்தியெது சவுண்டு வரலல்ல கிளியரா தானே இருக்கு ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க அது அப்டியே அதுக்கப் ற எண்ணெயில போட்டு வதக்கிட்டு எடு
நல்லா மொறுமொறுன்னு இருக்கு உம் ஆமா நீங்க என்ன சிம் பளா செய்வீங்க அது சொல்லுங்க
நா சிம்பளா இன்னிகி என்னா வரு மேகி செய்யாத தெரியு ஆ அது ஈஸியா ஆச்சே ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு சுடு தண்
அது எனக்கு தெரியு தயிர் சாப்பாடு
ஆ அதுவு நா ஈசி தான அதுல என்ன அரைக்க ஃபஸ்ட்டு நா சாப் பாடு நல்லா வேக வெச்சிண்ணோ நல்லா கொல கொலன்னு இருக்கணு அப்பதா தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கு வேகனதுக்கு அப்பற வடி கட்டிட்டு சாப்பாடு மட்டு வெச்சுட்டு அதுல தயிரு போட்டுட்டு அதுக்கப்பறோ
ஸ்நாக்ஸ்ல என்ன பண்ணுவ பண்வீங்க ஸ்நாக்ஸ் இப்போ நீங்க சாப்பணும்னா என்ன பண்ணி சாப்பிடுவீங்க
நா சாப்பணுனா சேண்வெஜ் செஞ்சி சாப்டுவ சேண்வெஜ்
சேண்வெ
ஆ அதுக்கப்பறோ வேற என்ன இருக்கு வேற ஃப்ரை பண்ற சாப்பற மாரி இருக்குல்ல கடையில்ல வாங்கிட்டு அந்த மாரி கூட பண்ணி சாப்டுவ மோமோஸ்ல்லா கெடைக்குல ஃப்ரை பண்ணி சாப்டுவ வேற என்ன தெரியு எனக்கு பாப்கார்ன் கூட செஞ்சு சாப்புடுவ அந்த மாரி சின்ன சின்னதா வரு செரி நம்மளுக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு
ஆ சேரி வெக்கறே உம் ஆ